ஹலோ கேக்குதாங்க ஆ நா பேசுறது எனக்கே கேக்குது
ஆ
ஆ இது ஹெட் செட்டுதா போட்டே
நீங்க ஃபோன் பேசுறப்ப ப இது ப்ளூடூத் யூஸ் பண்ணாம இருங்க
இல்லேங்க நா ஹெட்செட் போட்டு பேசுனாதா வந்து உங்க வாய்ஸ் உங்களுக் கேக்க மாட்டேக்கி இல்ல அது முஸ்ட்டே நோ உங்களுக்கே கேக்குது இப்ப கேக்காத் பாருங்க
ஆ இப்போ கேக்கல இப்ப உங்க வாய்ஸ் தா கேக்குது
ஆ அதா சொல்றே அது என்னன் தெர்ல ஃபோனு எயா ஃபோனுக்கெல்லா பெரிய இஸ்ட்ரியே வந்திருக்கு தண்ணீல போடுவா எல்லாத்தையு தூக்கி தூக்கி எறிவா
அதா போல ஆ ஆமா இனி என்ன மணி என்ன ஆறு பத்தாச்சு இனி அங்குட்டு ஒரு டுவெண்டி மினிட்ஸ் மட்டு ஃபார்வட் பண்ணி விட்டா அப்டியே அவ்ளதா கெளம்பிடுவே நானு வீட்டுக்‌‌ பொயிட்டு ஃப்ரீயா இருந்தா உனக்கு மெசேஜ் பண்றே அதுக்கப்றோ கால் பண்றே
நமக்கு மொத்தம் மினிமம் ஃபை கால் தானே
இப்ப எத்தன பேசிருக்கோ
ம் ரெண்டு கால் அப்டேட் ஆயிருக்கு மூணு பேசிட்டமே இத்தா லாஸ்ட் ஒத்துக்காது எனக்கு உங்க நீங்க வேணா ட்ரை பா‌ பாருங்க வீட்டுக்கு பொயிட்டு ஒரு டைம் மெசேஜ் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறே
ஆ ட்ரை பண்ணி பாக்கறே
ஆ ஏனா ஃபஸ்ட்டு ஒரு டைம் போடும்போது ரிஜெக்ட் ஆயிச்சா திருப்பி இப்போ ஒரு டைம் ரிஜெக் ரிஜெக்ட் ஆனா ஆல்ரெடி மூணு கால் பேசிட்டோல
ஆமா
ஆ ஃபை கால் தானே ஒருத்
இல்ல உங்களுக்கு அஞ்சு எங்கள் எனக்கு அஞ்சு அப்டி கணக்கா இல்ல டோட்டலாவே அஞ்சு கணக்கா
இல்ல உங்களுக்கு அஞ்சி எனக்கு அஞ்சி எனக்கே அஞ்சி கால் இது அஞ்சாது கால் நா உங்கள்ட பேசுறது த்ரீ கால் பேசிருக்கோ டூ கால் ரிஜெக்ட் ஆயிர்சி
சேரி நா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாக்றே வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு ஆ முன்னாடியே தெரியல எனக்கு ஒரு ஆள்ட இந்த மாரி அஞ்சு கால் பேசலா அப்டின்றது எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே தெரியில
இல்ல ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே அதானே சொல்றாங்க
இதுல இந்த ஆடியோ வீடியோ எதுமே பாக்லப்பா
ஓக்கே ஓக்கே நானு ஆடியோ வீடியோ பாக்லே எனக்கொருத்தங்க சொன்னாங்க அவ்ளதா
பாலர் காலி அதுவே எனக்கு தெரியல எ ஃப்ரெண்டு அவ சொன்னா அரைங்குறையுமா சொன்னா அத கேட்டுட்டு ஒரு டவுட்
ஆமாக்கா நானு போ யாருக்கு மெசேஜே பண்ணலயே
ஆ அப்றோ எப்டிப் அவ சொன்னா
இங்க மழ மேகமாருக்கு மழ பெய்யு நெனைக்கே இங்க மழ பெய்யு நெனைக்கே மழ மேகமாருக்கு
ஆ இங்கிட்லா வாய்ப்பில்ல நல்லா வெறுச்சுருச்சு எங்க ஏரியா பக்கோ
இன்னிக்கி செவ்வா கெழம கால்ல கோயில் போவீங்களா.
ஃப்ரைடே தா போவே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேனா மண்டே ஆ ஃப்ரைடே சாட்டர்டே வாரத்துல மூண் நாள் வச்சுருந்தே கணக்கு
ஆ ஓகே
மண்டே வந்து சிவன் கோயில்க்கு போவே
ஆ
அப்ரோ ஃப்ரைடே வந்து இங்க ஒரு கருப்பசாமி கோயிலிருக்கு எங்க ஆஃபீஸ் பக்கத்லயே அங்க போவே அப்ரோ சாட்டர்டே வந்து நவக்கிரகம் பன்னீஸ்வரன் கோயில்ருக்கு அங்க போவே இப்ப கொஞ்சோ அழய முடில என்னால அதனால கொஞ்சோ ஸ்கிப் பண்ணிட்டே அதனால இங்க வீட்டுக்கு ஆஃபீஸ் பக்கத்துலருக்க அந்த கருப்பசாமி கோயில்க்கு மட்டு பெ ஃப்ரைடே போவே நானு வீட்ல டெய்லி எப்பைமே வெளக்கு போட்டு சாமி கும்ட்ருவே இப்ப சாய்ந்தரம் பொயிட்டு அந்த வேல செஞ்சுருவே
ஆ
நீங்க
நா எப்பமாது நெனச்சா போவே மித்தபடி வீட்லதா
ஆ முடிய மாட்டீங்குதுல வீட்லயு வேல பாத்துட்டு பசங்களையு வச்சுக்குட்டு அலைய முடில
ஆமா எதா நல்ல நாள்னா கோயில்க்‌கு போவே அந்த மாரிதா போவே செரி நானு வர்லா தா
அப்றொ இந்த பிரதோஷோ அந்த மார்லா போவீங்களா
ம் எங்க அத்த தா போவாங்க நா போமாட்ட
ஆ எங்க அம்மா போவாங்க மார்கழி மாசோ ஃபுல்லா போவாங்க பிரதோஷ் போவாங்க கால இரவ் ஒரு பூஜைக்கு போவாங்க நூத்தி எட்டு சம்பா சங்காபிஷேகனு போவாங்க அப்றோ என்ன பண்ணுவாங்க இந்த அது என்ன இந்த சாமிக்கு ஆர்த்தி எடுக்றே பாட்டு பாட்ற என்னனமோ பண்ணுவாங்க எங்க அம்மாக்கு ஒரு கோயில் குரூப் ஃப்ரெண்டு இருக்காய்ங்க அவிங்கல்லா வாட்ஸ்அப்ல ஒரு டீம் வச்சிருக்காய்ங்க
ம்
என்ன டி
அதா சொல்லுங்க இங்கயு அப்டிதா அதாது திருச்சி வேற ஒன்னு இல்ல
அ அவிங்க போ வாய்ங்க இப்ப என்ன ஒன்னாங்கிய லாஸ்ட் வீக் என்ன பண்ணிருக்காய்ங்க எல்லாரு சேந்து காஸ் சேத்வச்சுருக்காயிங்க காஸ் சேத்துவச்சு எல்லார் சேந்து டூர் பொயிட்டு வந்துருக்காய்ங்க ஃப்புல்லா ஓல்டு டிக்கெட்டு தா எல்லா பேர பேத்தி தா கெட்டிக்கெட் தா எங்க அம்மாவோட சேந்தது
அ எங்க அத்தையு தா வயசானவங்க பொயிட்டு இன்னிக்காலைல தா வந்தாங்க
அப்டி எங்க போனாய்ங்க
மூணார் மூணாறு டூரிஸ்டு மூணார் மூணார்
எத்தன் நாள் போனாய்ங்க
ஒரு த்ரீ டேஸ் நெனைக்க சன்
அ
என்னைக் கெளம்புனாங்க இங்க சாட்டர்டே கெளம்புனாங்க
அ
ஃப்ரைடே ஃப்ரைடே நைட் கெளம்பிட்டு நேத் விட்டு ரிட்டன் வந்தாங்க இன்னைக் தா வந்தாங்க வீட்டுக்கு
வெள்ளிக்கிழம நைட்டுட்டு சனி ஞாயிறு திங்கள் இன்னைக்கு செவ்வாய் நேத்து நைட் வந்துருக்காங்கிய ஆமா ரெண்டற நாள் மூணு நாள் கணக்கு அ ஆ
போயிட்டு அப்டியே வெள்ளிங்கிரி மல ஈசா மருதமல முத்துமல அப்புறோ வந்து அ அது வந்து அந்த பொள்ளாச்சியில ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல அங்க எல்லா போயிட்டு கீத்தா தா லாஸ்ட்டு கீத்தா வந்து அப்டி
அ ஆ இவிங்களுக்கு பேட்டரி தாங்குச்சா எத்தன இடோ சுத்தி பாக்குறதுக்கு
போயிட்டு வந்தாச்சுல்ல வந்து
இது பூரா ப்ரெஷர் சுகர் கேஸ்ஸு பூரா மாத்தர டிக்கெட்டு
எங்க அத்தைக்கு பெஸர் கெடையாது சுகர் கெடையாது ஒண்ணு கெடையாது முட்டி வெலி ஒண்ணுதா அது கால் வீங்க வச்ச அத்த நடந்துகிட்டே தா இரு
ஆ ஆமாங்க இனி ஃபேமிலியோட போறதுல ரிஸ்க்கு
இல்ல அவங்கெல்லா உடம்பு மெயின்டெயன் பண்ணி நல்லாதா இருக்காங்க கீழ மேல இருந்து கீழ வரைக்கு பெருக்கி எடுப்பாங்க எனக்கு தா முடியாது
ஆ அதனால தா எங்க அம்மாட்டே சொன்ன கேட்டாப்பல எங்கம்மா எங்க அப்பா வந்து எங்க அம்மா இல்லாம சாப்பட மாட்டாரு சாப்பாடு எங்க அம்மா சாப்பாடு போட் டாதா சாப்டுவாப்ல இப்ப ஒரு நாளைக்கு மருமக இருக் குல மருமவ எடுத்து குடுத்து சமச்சு வச்சிட்டு போ நா கெளம்பிருவே என் ஃப்ரெண்டுகளோட போன தா உன் அப்பா என்னைக் கூட்டிட் போ போறாரு இனி அப்டின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அவுங்க டீமோட கெளம்பி போயிட்டு இந்த பக்கோ போயிட்டு வந்தாங்கிய சுருளி தேனி
ஆ
அந்த அது என்ன கௌமாரியம்மன் கோயிலு இங்க ஏதோ ஒரு சிவன்ருக்கா ஆயிரோலிங்கோ இருக்கா எங்கெங்கயோ போய் சுத்திட்டு என்ட்ட சொன்னாய்ங்க செரி மா கெடைக்கிற சான்ஸ யூஸ் பண்ணிக்க காலோ பூரா வருஷோ ஃபுல்லா வீட்டுக்காகவே ஒழச்சுட்ட போயிட்டு வாமா அப்டி ந்தே எங்க அம்மா போய்ட்டு வந்துட்டு அப்றோ எங்க அம்மா போன வரோ போனாங்க இப்ப அடுத்த ப்ளான் போட்ருக்காய்ங்களா குற்றாலோ போ போறாய்ங்களா அடுத்து
எங்களுக்கு குற்றாலோ பக்கோ
அப்டியா ஆ அப்டி
குற்றாலோ பக்கோ
நா ஒரே ஒரு தடவ போயிருக்கே குற்றாலம்க்கு
ம் குற்றாலோ இந்த தாமரபரணி ஆறு எங்களுக்கு சீலப்பறி ஆறு கேள்விபட்ருக்கீங்ளா சீலப்பறி தண்ணி தா எங்க ஊர்ல லா பறி தண்ணி தாமிரபரணி ஆறுக்கு அடுத்து சீவலப்பறி தண்ணி
கேள்விப்பட்ருக்கே ஆ அதனால போவாய்ங்க போயிட்டு வரட்டு என்னங்க நம்மதா கொழந்த குட்டியில வச்சு அலைய முடியாது ஒரு கட்டத்துக்குள்ளல எல்லாத்தையு செட்டில் பண்ணி விட்டு ஃப்ரீயா சுத்திட்டு வந்தருனு
ரெண்டு பசங்க தான உங்களுக்கு
ம் ரெண்டு பசங்க தா
அப்போ நீங்க ரெண்டு பசங்க ஃப்ரீ ஆயிறிங்க பொம்பள புள்ளைங்க இருந்தா ஃப்ரீய ஆக முடியாது கடைசி வரைக்கு
ஏ அது ஒரு ஆமா கூட்டிட்டு தா போனு ம் எ மயே என்னய வாங்கமா நா அங்க அந்த ஃபால்ஸுக்கு கூட்டுபோறே எங்க வீட்டுக்காரர்க்கு தெரியாத ஃபால்ஸெல்லா அவெ சொல்றா வாங்கமா என்னோட பொண்ணு வாங்கம்மா நா கூட்டு போறேம்மா அப்டினுட்ருக்கா பெரியவே மொத ப்ளஸ் டூ வ முடி பப்ளிக் எக்ஸாம் முடியட்டு அப்றோ ஃப்ரீயாயிட்டு போய்க்கலா கம்முண்ணு இட்றானு சொல்லி வெச்சிருக்கே
ஆ
ஆமாங்க இந்த லீவ்லயே இப்ப நாலு தடவ கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டியா பைக்லயே
ஆ
ஃப்ரெண்டுகளோடு
பசங்களோட போய்ருப்பாங்க
ஆ
பசங்ளோட
ஆமாமா பசங்களோட தா எங்க அம்மாவ கூப்ட்டு சொல்லிருக்யா எங்க அம்மாட்ட சொல்லிருக்யா ஆச்சி அடுத்து எ கூட தா கொடைக்கானல் வரீங்க நா கூட்டிட்டு போறே ஆச்சி ஒங்கள யாரையு எதிர்பாக்காதீங்க ஆச்சினு எங் அம்மாவ சொல்லி தூண்டி விட்டுருக்யா எங்க அம்மா எ பேரே என்ன கூட்டு போறா நாங்க ரெண்டு பேரு கொடைக்கானல் போறனுட்டுருந்துச்சு
நம்மா பேம்லியா டிரிப் இல்ல நம்ம ஆ இல்லங்க நம்ம ஃபேமிலியா ட்ரிப்பு போட்டோனு வச்சுக்கோங்கங்க ரேட்டு எங்கதா தெரியாது இப்டி டூர் மாரி போய்ட்டோனு வச்சுக்கோங்களே ஃபிக்ஸ்ஸடா அந்த ஒரு ஐயாயிரூபானா அந்த ஐயாருவாக்குள்ள செலவிருக்கு எக்ஸ்ட்டா ஆகாது
ஆ ஆ
ஆ நம்ம ஃபேம்லியா கெலப்பிட்டு போணா
ஃபேமூலி அப்டின்னா நம்ம ஃபேமிலினா இப்ப புருச வழி ஃபேமிலி தானே வரு
ஆமா
அதுகல இழுத்துக்கிட்டு நாத்தனாவ இழுத்துக்கிட்டு மச்சாரு எனக்குல்லா ரெண்டு மச்சா சா பொண்டாட்டிய மச்சா பிள்ளைக அம்புட்டயு இழுத்துக்கிட்டு ஆக்கி போட்டு இழுத்துக்கிட்டு கருமத்துல போல எங்கத் தலைல தாங்க விழுகு எங்க வீட்ல தா கார் இருக்குதே அந்த பெரிய வண்டி சுமோவ தூ க்குவாய்ங்க அவிங்கெல்லா இப்பத்தா கார் வாங்குனாய்ங்க அதனால அள்ளி ஏறி ஓடிற்றது எல்லா ஆனா வேல எனக்கு தா அதிகோ செலவு எங்களுக்கு தா அதிகோ எங்க மாமியா என் கூட தா இருக்கறாப்டி அதனால எனக்கு தா செலவு அதிகோ மாமனார் மாமியார் இருக்கற இங்கதா வருவாங்க எங்க வீட்டுக்கு
ஆ
அதனால செலவு எங்கள்து மணியாச்சா
ஆஹ் டயம்மா
ஒன்போது முப்பத்தி நாலுன் நெனைக்கிற முப்பத்தஞ்சு ஆஹ் நீ என்ன கொஞ்ச நேரோந் தானே உங்க வீட்டுல எப்டி உங்களுக்குதா செலவு அதிகமா
நாத்தநார் இல்ல நாத்தநார நா தானே பாத்துக்கணு
உக்கு ஹ் ஹ் நாத்தனா நாத்தனா மயே எல்லாந்தே என் தலையில விழுந்தது
ஒரே பைய அப்பா இல்ல
சேரி டைம் ஆச்சு ஆமா நா வீட்டுக்கு போய்ட்டு ஃப்ரீயாய்ட்டு உங்களுக்கு செக் பண்ணி பாக்குறே ஃபோன் பண்ணி பாக்குறே மெசேஜ் போட்டு
ஆ ஓகே பாருங்க
ஓகேப்பா பாய்ப்பா
ஆ பாய்